கேக்குதுங்களா ஆஹ் கேக்குதுங்க கேக்குதுங்க
நல்லா நல்லா இருக்கங்க நீங்க எப்படி ங்க
எனக்கு உங்களோட குரல் ரொம்ப சத்தமே இல்லாம இருக்கு ஆ இப்ப கேக்குதுங்க இப்ப கேக்குது
அதாவ்து ரூம்ல இருக்க அத்னால சௌண்டு கேக்லன் நெனக்கிற சிக்னல் சரியா கெடைக்ல நெனக்கிற ஆமாங்க இப்ப ஓகே லைட் டா கேக்குது இல்லைங்ளா அப்டே
ந ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க நீங்க பேஸ் சம்மோது வேற இந்த எடத்துலேந் வேற எடத்துக் போகாதீங்க ஏன்னா டவர் கட் ஆயி வந்துச்சின்னா ஆ நம்ம ரெண்டு பேருக்குமே கொரல் கேக்காது ஆமாங்க ஆமாங்க அப்றம் எப்டிங்க இருக்கீங்க விடுமுறையெல்லா எப்டி போச்சீ
நல்லப்படியா போச்சுங்க பசங்களு ஸ்கூல் பொய்ட்டாங்க
அப்டிங்ளா சரிங்க சரிங்க ஆ இங்கியு எல்லாரு போய்ட்டாங்க அப்பறொ உங்களுக்கு எங்க வீட்ல இன்னக்கி ஃப்ரைட் ரைஸ் பசங்க கேட்டாங்க
அ
அதுனால அதா செஞ்சு குடுத்துர்க்க
எது கேக்குறாங்க‌ளோ அத செஞ்சு குடுத்தா கொஞ்சொ விரும்பி சாப்ட்டு பாக்ஸ்
அப்டி இல்லங்க வாரத்துல வாரத்துல நால் நாளு ஏ இஷ்டப்படி அந்த ஒரு நாள் மட்டு பசங்களோட விருப்பப்படி வெள்ளிக்கிழமனு இல்ல‌ எதாவது ஒரு நா எதாவது ஒரு நாள்
அவுங்க என்ன கேக்குறாங்ளோ அது செஞ்சு குடு
ஆமா ஏனா நம்ம ஒரு பிளான் போட்டு வெச்சிருப்பேன் என் தம்பி எந்த ஐடியாவுமே இல்லாம இருக்குல்லயா வாரத்துல ஒரு நாள் என்ன சமைக்கிறது
ஆ ஆமா நம்ம முன்னாடி நாளே யோசிச்சிருவோமே
ஆ அப்டிதா நம்ம இத செஞ்சிட்டோ அது செஞ்சுட்டு இப்டி யோசிக்கும்போ செரி எதுமே நமக்கு வர்ல அப்டின்னு யோசிச்சோ சேரி உங்களுக்கு என்ன வேணுனு சொல்லுங்க அப்டின்னா அன்னைக்கு அ பசங்க கேட்கறது
அன்னைக்கே அவுங்க சொல்லிடுவாங்க
ஹ் ஆமா
இதா வேணு அப்டின்னு சொல்லிட்டு
ஆமாங் ங்க உங்க ஊர் பக்கமெல்லா வெயில் பரவாயில்லயா மழை பெய்தா
இல்ல எங்க ஊர் பக்கல்லா பாத்தீங்கன்னா வெயில் கம்மியாதா இருக்குது ஆ மழை வர மாரி இருக்கு ஆனா மழை வரல நேத்துலந்து இன்னைக்கு வரைக்கு வெயில் க
உம் உம் உம் அப் அப்டிங்களாங்க
இந்த மர சைடு எல்லா வந்து மர மழ வரதுக்கு
ஆஹ் ஆஹ்
முன்னாடி இந்த சவுண்ட் வந்துட்டே இருக்குங்க இல்ல இல்ல எனக்கு நல்லா கேக்குது அந்த சவுண்ட் வந்து
ஆஹ் சரிங்க சரிங்க அப்புறம் ஏதாவது டாபிக் பத்தி என்ன பத்தி பேசலாம்
ஹ் துணிய பத்தி கூட பேசுவோ
என்னதுங்க
ஆஹ் நீங்க பேசுறது கேக்கலங்க
துணி துணிய பத்தி பேசலாமன
உங்க ஊர் சைடுல எப்டி என்னதுங்க
உங்க ஊரு சைடுல இருந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு முதல்ல நீங்க சொல்லிடுங்க
சைட்ல வந்து ந நறைய கடைகள் நல்ல தா இருக்கு துணிலா சில கடைகள்ல பாத்தீங்கன்னா ஹை லெவல் அதாவது அதிகமா ஆஹ் எடுத்த உடனே ஆ அந்த பிராண்டட் சொல்லுவோலா இந்த மாதிரி தா இருக்கு ஆனா ஒரு சில கடைகள் எப்டின்னா நம்ம பாக்குற ரேஞ்சுக்கு இருக்கு அதிக கூடுதலா பாத்தோம்னா அந்த அளவுக்கு இருக்கும் அதுதா வந்து எங்க ஃபேமிலிக்கு கடன அப்டின்னு ஆயிடுச்சு இப்போ எப்டின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு கடையே செட் ஆக மாட்டேங்குது உம் பையனுக்கு ஒரு கடனா அங்க நல்லா இருக்குன்னா அங்க பொண்ணுக்கு இந்த கடையில நல்லா இருக்குனா பொண்ணுக்கு அந்த கடையில தான் எடுக்கிறோ எனக்கு ஒரு பட கட எங்க வீட்டுக்காருக்கு ஒரு கட அந்த மாதிரிதா இருக்கு மோஸ்ட்லி எனக்கு எங்க மாமியாருக்கு ஒரு ஒரே எடத்துல அமஞ்சிடு மத்தபடி இவுங்க எ எல்லாருக்குமே ஒரு ஒரு இடம் நாங்க எடுக்கற மாதிரி இருக்கும் அது மத்த டைம் பொறந்த நாளுக்குன்னா பரவாயில்ல அவங்களுக்கு மட்டும் தான் எடுப்போம் இதுவே நாங்க மத்த பண்டிக் கில எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா அதுக்கெல்லாம் நாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தவங்களுக்கு அப்படின்னு போணும் கடைக்கு
அதே மாதிரிதான் எங்க ஊர்லயே எங்க ஊர் சைடு அதே மாரி தான் ஆனா நான் ஒரு கடைக்கு போனேனா நான் எனக்கு என் பசங்களுக்கு எடுத்துட்டு வெளியே வந்துடுவேன்
அப்படிங்களா ஆ என் தங்கச்சி அப்படிதான் எடுப்பா அவளுக்கு இந்த மாதிரி புடிக்காது அவங்க கணவருக்கு நேரத்த இந்த இந்த மாதிரி வீணடிக்க புடிக்காது
என்னதுங்க
ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு மாதிரி
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க எங்களுக்கு எப்படீனா ட்ரெஸ் நாங்க வந்து எங்களுக்கு புடிச்சாதான் அதை எடுப்போம் அது புடிக்கிலியே எதுக் இன்னொரு பக்கோ அலைமை இருக்குறது எடுத்துட்டு போயர்லான்றது எனக்கு புடிக்காது என்னோட கணவருக்கு புடிக்காது நாங்க அந்த மாதுரியான ரகொ ஆனா என்னுடிய தங்கத் சி வீடு எப்டினா அது வந்து ஒரு கடதா அது நல்லா இருக்கா நல்லா இல்லயா இருக்கறதுல பெஸ்ட் எது இருக்கோ எடுத்துட்டு வந்துரு அப்டின்றுவாங்க அவ்ங்க என்னுடிய இன்னொரு சகோதுரியா அவ்ங்க எப்டினா அ ஊர் விட்டு ஊரு போய் கூட எடுப்பாங்க அவங்கல்க்கு அது புடிச்சிருந்தா அப்டின்ட்டு அந்த மாதுரி ஒவ்வொருத்தங்களு ஒவ் ஒரு மாதுரியான ஒரு ரகம் உங்க ஊர்ல வந்து இந்த துணி தப்பாங்கல்ல கார்மென்ட்ஸ் அது மாரிலா இருக் கா
எங்க ஊர்ல அந்த மாத்ரி எதுவூ இல்ல சின்ன கடைங்க மாரிருக்கு அனா துணி தெக் துணி தெப்பாங்க நல்லா நார்மலா நம்மளோட ஜாக்கெட்கு அ சுடிதார்லா தெப்பாங்க பாருங்க
ஆமாங்க
கிற கடைங்கலா இருக்கு
ம் ம் அதா அந்த மாத் தி இருந்துச்சுன்னா நமக்கு இன்னமூ துணிகள் க விலை குறைவா கெடைக்கூ
கண்டிப்பாங்க நானூ அந்த மாரி தேடுவே ஏனா சின்ன சின்ன பசங்க இருக்கறதுனால அந்த மாரி கார்மெண்ட்ஸ் இருக்கற ஊர்லனா நமக் கு துணிங்க நறைய எடுக்கலா
ஆமா என்னுடைய கணவருடைய உறவினர்கள் எல்லா ஈரோடு பக்கோ இருக்காங்க
ம்
அவ் அந்த சைடு எல்லா சந்த மாத்ரி போடுவாங்க துணிக்குன்னு ஆ நா இரவு சந்தை அப்டின் சொல்லுவோல்ல அந்த மாத்ரி அ இ திங்கள் இரவோ இல்ல செவ்வாய் இரவோ சொல்லுவாங்க எங்கள கூப்புடுவாங்க வாங்க வந்து இரிங்க இந்த மாத்ரி பா வாங்கலா அப்டின் சொல்லுவாங்க நமக்கு நம்ம ஊர தாண்டி போறளவுக்கு டைம் இருக்
டைமே இருந்தாலூ இது ஒரு விஷ்யத்துகாக போணுமா
அங்க நெறைய உறவினர்கள் இருக்காங்க அவுங்க வீட்டுக்கு கூப்புடுவாங்க
ஆ
இப்போ மோஸ்ட்லி என்ன ஆய்டுச்சு கொழந்த பொறந்ததுக்கப்றோ ஆ நம்ப வெளியூர் பய் பயணத்த கூட க ஒரு கல்யாணோ அதெல்லாங் கூடோ நம்ப போக முடியாமத்
அவுங்கள கூட்டிட்டு எங்கயுமே நம்மளால போயிடு ஆ வ காந்து அது பங்க்ஷன் அட்டன் பண்ற மாரி இல்லங்க அவுங்க கூடியே இருக்ற மாரிருக் கு ஊட்டணூ அவங்க ஏதா கேப்பாங்க அது வாங்கி குடுக்கணூ இப்டியேதா இருக் கே தவிர அந்த போன அ பங்க்ஷன் நம்மளால அட்டன் பண்ண முடிய்றதில்ல
போ ஒரு ஐ அஞ்சு ஆறு வருஷமா அ ஆன்லைன் பிஸ்னஸ் அதாவ்து பண்ணிட்ருக்கே வாட்ஸ்அப்ல குரூப்ல ரீசேலிங் பண்றே
ம்ஹும்
அப்டி பண்ணும் போது நா நெ நிறைய எனக்கானதை வந்து நான் வாங்கறத ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் வெளியே போயி எனக்கு இதுல செல்லுலேயே எந்துலயே வர்றது ஆர்டரு போட்டுக்கிற மாதிரி அந்த நம்ம பெஸ்டிவல்ஸ்க்கு மட்டும் நம்ம போய் வாங்கிக இருக்கிற மாதிரி ஆஹ் அப்படின்னு என்னோட பசங்களுக்கெல்லாம் வந்து கடையில போய் எங்க வீட்டுக்காரருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது மன திருப்தி ஆகாது அதனால அவங்கள அவங்க உங்களோட இதை தனியா விட்டுருவேன்
உஹம்
உம் அந்த மாதிரி சொல்றோம்ல கார்மெண்ட்ஸ் இருக்கிற இடம் அந்த மாதிரி இருந்த இடத்த வேலை வாய்ப்புகளும் அதிகம் இருக்கும் மக்களுக்கு
கண்டிப்பா இருக்கும் ங்க அந்த டைம் அந்த இடத்துல நிறைய இருக்கு
ஆமாங்க நாங்க அப்படிதான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வெளியூர்ல இருந்து வந்தாங்க அவங்க வந்து ஈரோடு மேட்டுப்பாளையம் அந்த சைட்ல இருந்து ஆஹ் தொழிலுக்காக வந்துட்டாங்க இங்க அப்போ எங்க ஊர் எங்க வீடு பக்கத்துல வர ரபோது அவங்க எப்டின்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி டே தினமும் வந்து அவங்களுக்கு தினமும் வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து கிலோ ஒரு கிலோ அஞ்சு ரெண்டு கிலோ அப்டினு துணி எடுத்து வந்து போட்டுருவாங்களாம் அத வந்து இவங்க ஸ்டிச் பண்ணி குடுக்கணும்
அந்த மாதிரி ஆஹ்
வீட்டுல இருந்தே ஒரு பெண்களுக்கு சமையல் வேல முடிச்சதுக்கு அப்புறோம் அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் வருது இல்லையா
ஆமா ஆமா ஆமா ஆ
சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் நாங்க பண்ணுவோம் அன்ன அன்னைக்கி அவுங்க எவ்ளோ தச்சு குடுக் ருக்காங்களோ அதுக்குண்டான கூலியே அன்னன்னைக்கே குடுத்துருவாங்களா நல்லா இருக்குல்ல இதெல்லா கேக்கும்மோது
ஆமா ஆமா குடுத்துட்டா நமக்கு நமக்கு நம்மளுடைய வருமானத்
ஆஹ் நம்ம போய் ஒரு எடத்துல வேல செய்யும் போதுதான் வீட் இல்ல ஏதாவது சொல்வாங்க இல்ல வீட் டு வேலை ஏதாது தடைப்படும் கொழந்தைகள பாக்கணு யோசிப்போ போம் நம்ம வீட தேடி அவுங் அவங்களே வந்து நம்ம அது ஹ நம்ம சேர்றோ அப்டின்னு சொல்லிட்டோம்னா அவங்க எடுத்துட்டு வந்து இந்த மாரி குடுத்துருவாங்க போள அவுங்க வந்து இந்த தத் ச்சு இன்னைக்கி அது இன்னைக்கின்னா இன்னைக் தச்சு குடுத்தரணு வந்து அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்களா அதுல வந்து நெறைய மீட் கணக்கில வரு இல்லையா அத் அதுல வந்து இந்த வே அஹ் மீதமுள்ள துணிகள் எல்லா இவங்க வச்சுப்பாங்க ஆஹ் நம்ம வேஸ்ட் தொடைக்க அந்த சமைக்கு போது நம்ம புடுச்சு இது பண்றதுக் கு அதுக்கு தேவையான துணிகள் இருக்கு இல்லையா ஆஹ் அது வந்து இங்க வந்துருக் க்கும் போது அவங்க எடுத்துட்டு வந்திருந்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந் தோ வரு அதில இப்போ சில டைம்ஸ் என்ன எப்டி இருக்குனா அந்த பண்டெல்லா துணி இருக்கிறதுல நல்ல டீஷர்ட் பசங்களுக்கு அஹ் நல்ல டிஷர்ட்டு ப ஆண்களுக்கான பனியன்லா கூட கலந்து வருமா அதெல்லா நம்மளே அவுங்கள்டே குடுத் த்துருவாங்களா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அது துணி அவ்வளோ நல்லா இருக்கும் அவங்க காட்டுற அந்த துணில்லாம்
வீடு வீடா பாத்தீங்கன்னா பூவெல்லாம் கூட கட்டுவாங்க
ஆமாங்க ஆமா
ஏன்னா அவங்களுக்கு தே காலையில சமைச்சு எல்லாரும் வெளிய அனுப்ச்சுருவாங்க வெளியே போக வேலை இல்லாதவங்களா கொஞ்சம் வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ஒருத்தர் இவ்ளோ அப்படின்னு சொல்லிட்டு பூக்கட்டுவாங்க
ஆமாங்க சரிங்க தோழி நமக்கு குடுத்த நேரம் முடிந்து விட்டது நா திரும்பி உங்களை மீண்டும் அழைக்கட்டுமா
ஆ கண்டிப்பா
நன் றிங்க நன்றிங்க ஆ